வணக்கம்
வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா
கேக்குதா தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கே
சரிங்க தோழி இப்ப நா வந்து எதுக்குன்னா உங்களுக்கு கூப்பிட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது சில நினைவுகள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ப அந்த அந்த காலத்த அந்த நோக்கியா போன்ல வந்து ஒரு அந்த பாம்பு கேம் வெளையாற்றது அந்த மாரி நெறையா நினைவுகள் இருக்கு ஸ்கூலுக்கு போம் போது நம் பிரண்ட்ஸ்களோட சைக்கில ஓட்டிட்டு போம் போது போறது இல்ல கவர்மெண்ட் பஸ்ல்ல நம் ஃபிரண்ட்ஸ் ஓட அரட்டை அடிச்சிட்டு போறது அந்த மாரி அந்த மாரி நினைவுகள பத்தி நீங்க பகிர முடியுமா தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா அதாவது அ என்னுடைய பள்ளி பருவம் அப்டின் பாத்தீங்கன்னா நம்ம நாங்க இருக்கிற எடத்துல இருந்து ஒரு நாப்பத்தஞ்சு நிமிடம் வந்து நம்ம பயணப்பட்டு போற மாரிதா வந்து இருக்கு தோழி அந்த மாரி ஒரு பள்ளிக் கூட த்துலதா வந்துட்டு சேத்திருந்தாங்க தினமு வந்து அரசு பேருந்துல தா நானு என்னுடைய சகோதரியு வந்து பயணித்து போவோ அந்த பள்ளி வந்து பாத்தீங்க அப்டின்னா வந்து ரொம்ப ரொம்ப கரார தா இருக்கு ஆ யார் யாரு கூடயு பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பான பள்ளி அங்க வந்து இருந்த கூட ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்னன்னா நம்ம பள்ளி வகுப்புல இருந்து நம்ம வேற இடங்களுக்கு எங்க போணுன்னாலு நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போனுன்னாலு இல்ல நம்ம ஆ பாத்ரூம் போணுன்னாலு இரண்டு இரண்டு நபருகள் வந்து ஆ வகுப்பறையில இருந்து ஓடிதா போகணு நம்ம நடந்து போறக்கு அந்த பள்ளியில வந்துட்டு ஆ கெடையாது யா இந் இரண்டு இரண்டு நபர்களா இப்ப நா இருக்கேன்னா என்னுடைய பெண் தோழியோட வந்துட்டு பள்ளி வகுப்புல இருந்த அந்த பள்ளி இதுக்குள்ள எங்க நம்ம போனாலுமே இரண்டு இரண்டு நபருகள் வந்து ஓடி தா போகணு நடக்கிறது நடைப்பயிற்சி வந்து அந்த பள்ளியில கெடையவே கெடையாது ஆ அந்த மாதிரி ஒரு ரொம்பவு வந்து கராரான ஒரு பள்ளில தா படிச்சு பிற்காலத்துல வந்து நா கணிதா ஆஸ் ஃப்ரீயா வந்துட்டு மாறுணு ஆ அந்த பள்ளி கற்று குடுத்த ஒழுக்கம் வந்து இன்னைக்கு வரைக்குமே எங்களுடைய நினைமான் மனதுல வந்து நீங்காத இதுவா இருக்கு தோழி உங்களுடைய அனுபவங்கள தொடர்ந்து பகிருங்க
கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்ன விஷ்யம் நெஜமா எனக்கு ஆச்சிர்மூட்டு விதமா தா இருந்துது ஆ நா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பள்ளில வந்துட்டு இல்ல ஏனா வந்துட்டு நா மாறி மாறி வந்து நெறைய பள்ளிகள்ல வந்து படிச்சிட்ருந்தே ஆ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்டின்னா எல்கேஜில வந்து மூன் ரெண்டாம் வகுப்பு வரைக்கு ஒரு பள்ளிலயு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆ அப்டிங்கும்போது அஞ்சாவது வரைக்கு தா பள்ளில இருக்கு அப்போ வந்து என்னோட சகோதரன் அண்ணன் வந்து கூட படிச்சட்ருந்தாரு அவுரு வந்து அஞ்சாவ்து முடிச்சிட்டாரு சோ மேல வந்து படிக்க போறக்கு கொஞ்சோ தூரமாக தா அனுப்புனாங்க தூரமான ஆ அந்த வய்சுல வந்து எங்குளுக்கு அந்த எடோ தூரமாக தா இருந்துது கொஞ்சோ அப்பா வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்டின்னா அனுப்பிருந்தாங்க அப்றோ செரி பாப்பா மட்டு எப்டி இங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது அப்டின் சொல்ட்டு ரெண்டு பேத்தயு ஒரே ஸ்கூல்ல நா மூணாதுலருந்து ஒம்பதாது வரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிலயு அதே மாதிரி ஆ இதுலருந்து அ ஏன் அண்ணனு வந்து பாத்தீங்கன்னா அவரு பன்னெண்டாது முடிச் டாரு நா ஒம்பதாது முடிக்குபோது அவுரு பண்டாது முடிச்சிட்டாரு அந்த எடத்துலயு என வந்து எனக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கைல ரொம்ப ஒரு எப்டி சொல்றது ரொம்ப தடுமாற்ன எடம் அப்டின்னா அந்த டென்த் அட்மிஷனுக்காக தா பத்தாவது ஆனா அங்கே படிக்க வைக்கலா அப்டிங்கற மாரி வந்து சொல்லிருந்தாங்க ஆ வ இவுரு பிரின்ஸ் பல் எல்லாமே சொல்லிருந்தாரு ஆனா நா பஸ் ஏறி வர்றது நெறய தூரோ வந்து நடந்து போணு நடுல வந்து எங்க சொந்த வீட்டுக்கு நாங்க மாறி வந்தனால நெறய இன்னல்கள் வந் இது ஏனா வந்து பத்தாம் வகுப்பு நம்ம வந்து நேரத்துல வரணு ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு எல்லாமே ஆனா வந்து இது பண்ணணு அப்டிங்கும் போது ரொம்ப அந்த தடுமாற்றம் ஆயிருச்சு எங்க போனாலு வந்து டென்த்துக்கு அட்மிஷன் குடுக்க மாட்டாங்க ஏன் அப்டின்னா உங்க ரிசல்ட்டு பாக்கணு அப்டிங்கிறதுக்காக இருப்பினும் வந்து அ இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவுங்க இது பண்ணாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாரில்லா வச்சாங்க எனக்கு மட்டு வச்சு சேரி கொண்டு வந்துர்லா அப்டிங்கிற மாரி சொன்னாங்க ஆனா அங்க ஒரு டொனேஷன் மட்டுமே டென்த்துக்கு வந்து ஐம்பதாயிரம் கேட்டாங்க அப்பவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு அந்த சமயங்கள்ல அதுக்கப்றோ அது வந்து அப்போ பெரிய அமௌண்ட் தான அதுக்கப்றோ என்னடா பண்றது இப்டி கேக்குறாங்களே அப்டின்னு சொல்லுட்டு அப்றோ எங்க அம்மாக்கு வழி தெரியில அப்போ கொஞ்சோ நாங்க வந்து ஃபினான்ஷியலாவு எங்க குடும்பம் கொஞ்சோ டவுனா தா இருந்தோ அப்றோ என்னடா பண்றது அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்றோ அம்மாவு வந்துட்டு சேரி வேற வழி தெரிலன்னு சொல்லிட்டு அப்றோ வீட் ட்ல ஒக்காந்துட்ருந்தோ என்னடா பண்றது அட்மிஷனுக்கு ஏ நாங்க அங்கிருந்து டிசி இன்னு வாங்கல அப்டி இங்கியு அட்மிஷன் கெடைக்கல அப்டின்னா அங்க தா போய் சேர வேண்டிய ஒரு இக்கட்டான நெலம வரு எங்க அம்மா தா வந்து இதுல முன்னே முன்ன வந்து நின்னு எல்லாமே சேரி எந்த ஸ்கூ வா வா உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கூ உள்ள போயி அப்பமு வந்து செட் ஆகல அப்பறமே எங்க அண்ண வந்து சொன்னாரு இங்க ஒரு பக்கத்துலே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குமா அப்டின் சொல்லி சொன்னாரு அப்போ வந்து எங்குளுக் கவர்மெண்ட் ஸ்கூலுங்குறது எ நம்பளோட கண் பார்வைல அப்ப அப்ப வந்து எப்டி இருக்கு ச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா சொல்லி குடுக்க மாட்டாங்க அது நீட்டா து ஒரு பாத்ரூம் சரியா இருக்காது அப்டிங்கற ஒரு கண்ணோட்டந்தா ம் அப்பறோ சேரின்னு சொல்ட்டு சேரி வா போய் பாப்போன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லயு வந்து பாத்தீங்கனா பத்தாவது வரைக்குதா இருக்கு சேரி ஒரு வருஷந்தானே அ பாப்பா இத விட்ட வேற வழி இல்ல வா நீ ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு நடந்தே வந்துட்லா அதனால நீ வேணா இதுல சேந்துக்கலா வா போய் கேட்டு பாக்கலானு சொல்லிட்டு போனோ போன ஒடனே அங்க எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுமே வைக்கல அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேம் இருந்தாங்க பிரின்ஸிபல் மேம்மு என்ன பேச வச்சாங்க அதுக்கப்றோ தமிழும் இங்கிலீஷம் ஒரு புக் எடுத்து படிக்க வச்சாங்க படிக்க வச்சுட்டு என் பேரு என்னன்னு கேட்டாங்க சொன்ன அதுக்கப்பறோ அவுங்களோட மருமகளோட பேரும் அதே பேருதா அதுக்கப்பறோ அவுங்க சொன்னாங்க என்னோட மருமகளோட பேரு அதே பேருதா அப்டின்னு சொல்லிட்டு என்னோட பேருக்காகவே எனக்கு அங்க அட்மிஷன் கெடச்சிது அது இன்னு என்னால மறக்க முடியாது ஆனா நா வந்து பத்தாம் வகுப்பு சேந்து அவங்க ஒரு இரண்டு மூன்று மாதம்தா வந்து வேல பாத்தாங்க அப்றோ அவங்க ரிட்டேடு ஆயிட்டாங்க ரிட்டே டானாலுமே எங் வீட்டு பக்கத்துல தா இருக்காங்க இப்ப கோயில் பணிகள் அந்த மாரி எல்லா செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கனா இப்போ இந்த வசூல் பண்ண வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வரும்போ து ஏ வீட்டுக்கு வந்து பாத்தாங்க இப்ப எனக்கு சமீபத்துல ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு ஆனா வந்து என் திருமணத்துக்கு முன் பு நா வந்து காலேஜ் படிக்கும் போது சேரி இல்ல வேலைக்கு போகும்போது சேரி அவுங்கள வந்து நா பாத்தே அ வசூல் பண்ணும் போது அவுங்களு வந்தாங்க வ நா அப்ப கூட நா வந்து மேம் அப்டின்னு சொல்லி சந்தோஷமா வாசல்ல ஓடி போய் நிப்பே அப்ப கூட ஏய் நீ என்ன இவ்ளோ பெருசாயிட்டியா அப்டின்னு சொல்லி கேப்பாங்க அது இன்னு எனக்கு ஒரு சந்தோஷ மான விஷயமா இருக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற லேடிஸ் கிட்ட எல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் அவ எ ஸ்டூடெண்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்னு அப்டி பெருமையா சொல்லுவாங்க என்னதா வந்துட்டு அந்த கூட்டத்துல வசூல் பண்றக்கு வந்தாலும் நம்ப வந்துட்டு வெளியில நின்னுதா நம்ம வந்து அவுங்களுக்கு அந்த நம்ப நன்கொடை எல்லாமே குடுப்போ ஆனா மேம்ம மட்டு நா வீட்டுக்குள்ள கூப்ட்டு வாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு, அவுங்க வீட்ட எல்லா பாப்பாங்க பாத்துட்டு பரவால்ல அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க அது இன்னு என்னால மறக்க முடியல இப்பமே எங்க அம்மா வீட்டுக்கு நா போனனா என்னோட கணவர் அந்த வழியில கூட்டிட்டு போகும்போது பாப்பே மேம் இது வீட்ல இருக்காங்களா அப்டின்னு சொல்லிட்டு ஆனா தெரியாது அவுங்க வீடு கொஞ்சோ பெரிய வீடுங்க மேம் இது இருக்காங்களா அப்டிங்கிற மாரி பாப்பே அப்டி ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம் அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னாலு எனக்கு வந்து வாழ்க்கைய கத்துக் குடுத்த எடம் அப்டின்னா சொல்லலாம் ஒரு கூட்றதாகட்டும் எனக்கு பத்தாம் வகுப்புங்கும்போது கூட்ட கூட தெரியாதுங்க வீட்ட ஆனா ஒரு அங்க வந்து எப்டின்னா ஆயம்மா அந்த மாரி எல்லா கெடையாது நம்பதா வந்து கெழந்தைகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளு மாத்தி மாத்தி பெஞ்ச் வய்ஸா கூட்டிக்கணு அந்த மாரி கூட்ட கத்துக்கிட்டே கூட்ட கத்துக்கிட்டு கூட்ட இங்கே பழகிட்டு வீட்ல போயி நானே சீமார் எடுத்து கூட்டவு எங்க அம்மாவுக்கு அவ்ளோ ஆச்சரியோ சொல்லி பிரின்சிபல் கிட்ட எல்லா பரவால்ல எ பொண்ணு கூட்ட கத்துருச்சு அப்டின்னாங்க அதோ மாதிரி நா வாழ்க்கைய கத்துக்கிட்டதும் அந்த எடந்தா பெற்றோர்கள் வந்து நம்ம ஆ மெட்ரிகுலேஷன்ல படிக்கும் போது என்ன நெனைச்சே அப்டின்னா எல்லா கொழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இரு ப்பாங்க அப்டின்னுதா நா நெனைச்சே ஆனா அங்க போன சூழ்நெல வந்து எனக் கு காமிச்சு குடுத்துது வாழ்க்கைன்னா என்ன அப்டின்னு ஏன்னா சில கொழந்தைங்க வந்து ஹாஸ்ட்டல்லா தங்கி படிப்பாங்க சில கொழந்தைங்க வந்து பாத்தீங்கனா அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க சில கொழந்தைகளுக்கு ரெண்டு பேரு இருக்க மாட்டாங்க அதெல்லாமே எனக்கு அங்கதா புரிஞ்சுது அப்ப இதுதா வாழ்க்கையா அப்டின்னு அதுக்கப்றோ நா பத்தாம் வகுப்பு முடிச்சு வுட்டு வெளிய வந்த பதினொன்னு பன்னெண்டு வந்து நானாவே சொன்ன நா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேந்துக்குறே அப்டின் சொன்ன மறுபடியு வந்துட்டு கொஞ்ச தொலைதூரத்துலருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயே போட்டாங்க நானே போயிட்டு வந்துட்டு சொ நெறைய கத்துக்கிட்டங்க வாழ்க்கைய கத்துக்கிட்ட எடோ அப்டின்னா வந்து இதுதா இப்ப நா எங்க அம்மா கிட்ட என்ன சொ சொல்றே அப்டின்னா நாளக்கி எனக்கு ஒரு கொழந்த பொறந்தாலுமே அத ந வந்து கவர்மெண்ட் ஸ்கூல தா போடுவே அப்டின் த நா சொ சொல்றே எங்க அம்மாவு அதா சொன்னாங்க நீ கொஞ்ச நாளக்கி அவங்கள மெட்ரிக்கூலேக்ஷன்ல படிக்க வச்சிட்டு அப்றொ விவரொ தெரிஞ்ச உட்னே நீ கவர்மெண்ட் ஸ்கூல போட்ரு அப்டின்னு தா சொன்னாங்க அதனால ஒரு நல்ல கல்வி வாழ்க் வாழ்க்கைய கத்துக்கலா கல்விய அப்பாற்பட்டு வாழ்க்கய கத்துக்கணும்ன அது கவர்மென்ஸ்கூல் தாங்க தோழி
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க இந்த அனுபவம் வந்து வந்து என்னுடைய பையனுடைய வாழ்க்கையிலையு வந்து இருக்கு நா வந்து பாத்தீங் ங்கன்னா ஒரு பத்தாண்டு காலம் வந்து தனியார் பள்ளியில வந்து கணித ஆசிரியாரா வேல பாத்தே அப்ப வந் வந்து என்னுடைய மகன வந்து நா சிபி எஸ் சி ஸ்கூல்ல தா விட்ருந்த சின்ன வயசுல அதுக்கப்றொ ஒரு குறிப் குறிப்பிட்ட சூழ்நிலையில வாழ்க்கை ஓட்டத்துல என்னுடைய பணிய வந்து நா குடும்பத்துக்காக விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ருச்சு
ம்ம்
வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தனால சி பி எஸ் சி லா வந்து பள்ளி கட்டணமெல்லா ரொம்ப அதிகமா ருக்கு அப் அப்ப எனக்கு வேல அ விட்டு விட வேண்டிய சூழ்நிலைங்கிறனால அந்த பள்ளியிலருந்து என்னுடைய மகனையும் நா வந்து எடுத்துட்டே அந்த பள்ளி வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்மளுடைய முகத்த வந்து தரையில பாக்லா அந்த மாரி ஒரு எடத்துல தா ஒரு இரண்டாண்டு காலம் நா படிக்க விட்ருந்தே திடீர்னு வாழ்க் க்கையிலா ஏற்பட்ட மாற்றத்தினால நா வந்து அரசு வந்து உதவி பெறும் பள்ளியில வந்து என்னுடைய மகன வந்து விடவேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கும் ஆரம்ப காலத்துல ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருந்தது அப்டி அ ஒரு அ அந்த தரையில கூட முகம் பார்க்க கூடிய ஒரு பெரிய நிறுவனத்துல படிச்சுட்டு அ ஆ அ அரசு உதவி பெறும் கல்லு பள்ளிக்கு வந்து வரும்போது தரையில் அமர்ந்து படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்னுடைய மகன ஆட்படுத்திட்டமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பள்ளிய கொண்டு போய் விட்டுட்டு வரும் போது நா அழுதுட்டே தா வருவெ ஒரு வேள ஏதாவது ஒண்ணு பண்ணி நா எ வேலைய தொறந்துருக்கணுமோ எ வாழ்க்கையில குடும்பத்துக்காக அவசரப்பட்டு எ வேலைய விட்டுட்டனோ ஏன்னா தரையல அமர்ந்து ஆ அவனுக்கு வந்து நாள் முழுவது இருக் க்கும் போது அது சிமெண்ட் தரைங்கிறனால அவனுக்கு சளி இருமல் வந்து அதிகமா புடிச்சுக்கு ரொம்ப துன்ப பட்டு டா ஏ இவ எங்களுடைய வாழ்க் ல்ல இப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு நா ஒவ்வொரு நாளுமே அழுதுட்டுதா வி வீட்டுக்கு வருவ அவன பள்ளியில விட்டுட்டு ஆனா அதுக்கப்புறம் தா எனக்கு தெரிய வந்தது கொஞ்ச நாள் போக போக அப்டியே என்னுடைய மகனும் வந்து சிறுவயதுலயா வாழ்க்கைய பத்தி கத்துக்கிட்ட ஆரம்பிச்சுகிட்டா படிப்போட சேர்த்து அவனுக் வந்து வரையறது வந்து அவனுடைய தோழன் மூலமா கத்துக்கிட்டா வந்து நானே வரைஞ்சு வரையறேமா அப்டின்னு சொல்லிட்டு வலைத்தளங்கள்ல பார் அவனே வந்து சின்ன லெவல்ல வரைய வந்து பழகுனா அப்பா அவனுக்கு பெருசா வரைய தெரியாது சரி ஏதோ அவனுக்கு தோணி சின்ன கொழந்தை ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு நாங்க
ஒரே நிமிஷங்க தோழி அ குடுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி நா வந்து தொடர்பு கொள்றே நம்ம தொடரலாங்க தோழி சரிங்களா
ஆ
நன்றி நன்றிங்க தோழி